ஹலோ ஆ மேம் எப்டி இருக்கீங்க மேம்
நல்லா இருக்க தம்பி நீ எப்டி இருக்க
ஆ நல்லா
அ என்ன பண்ணீட்ருக்க
இப்பதா மேம் ஃபோன் பாத்துட்டு இருந்தே அதிசயமா
அ நானு அதேதா ஃபோன் தா பாத்துட்ருக்க அ இப்ப எல்லா எடத்துலயுமே ஃபோன் தான ஃபர்ஸ்ட் மெயினு
ஆமா மேம்
ஃபோன் இல்லாம நம்ப இருக்க முடியாறதுல்ல யா நம்பளே கண்ட்ரோல் பண்ணாலுமே நம்மளால து கண்ட்ரோல்ட்டா இருக்க முடியறதுல்ல இல்லையா
ஆமா மேம்
ஃபோன் வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுது
கெட்ட விஷ கெட்ட விஷயத்துக்கு யூஸ் ஆவுது நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆவுது சொல்லுங்க
அ இல்ல அததா நானு சொல்ல வந்த நறைய விஷயத்துக்கு அது யூஸ் ஆகுது ஃபோன் வந்து நம்ப நறைய பேர் வந்து நல்ல விஷயத்துக்கு அத யூஸ் பண்றாங்க அ ஒவ்வொரு டைம் வந்து அதுல வந்து இப்போ அதுலயே அடிக்ட் ஆனவங்க வந்து எப்டின்னா நைட் டுமே பாத்து அ அது வந்து ப்பியூச்சர்ல நம்பளுக்கு நறைய விஷயங்கள் அதுல வந்து நம்பளுக்கு க்கு புடிக்காத விஷயங்கள் நறைய இருக்கு அ ம் அ இப்ப எடுத்துட்டோனா அதுல ஆட் வர்றது அது எல்லாமே நம்பள்க்கு எதிரா தா இருக்கு
ஆமா மேம்
அ ஒரு சிலது நல்லது வருது அனா நம்பளுக் கு வந்து அந்த மாறி விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்பளுக்கு வந்து நெகட்டிவா போயிருது இல்லயா
ஆமா மேம் நம்ப எப்படி யூஸ் பண்றன்னு நமக்கு கைல தா இருக்குது
ஆமாம்மா நம்ப வந்து ஒரு எடத்துல ம் ஃபோன் பாக்லா அ கொஞ்ச நேர ஸ்பெண்ட் பண்லா அப்டின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போணு போனாலு நம்ப போலா அதயே வந்து ஒரு ராங்கா யூஸ் பண்றதா இருந்தாலு யூஸ் பண்வாங்க ஒவ்வொருத்தரு அ அந்த மாறி இருக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப அ கவலையா இருக்கு அந்த ஃபோன் அ இப்ப ஏன்டா வந்துச்சு அப்டின்ற மாறி ஒவ்வொரு டைம்ல இருக்கு ம் ம் சின்னதுலலா நம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போ ஃபோன் இல்லாம நல்ல விளாண்டுட்டு இப்போ எல்லா கொழந் தைகளுமே எடுத்துகிட்டா ஃபோன் தா யூஸ் பண்றாங்க இல்லையா
மேக்சிமம் ஃபோன் இல்லாம சின்ன கொழந்த கூட சாப்பிட மாட்டுங்குது மேம்
ம் ஃபோன்ல நீங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க என்னென்ன எல்லா எல்லா இன்ஸ் டால வாட்ஸ்அப்ல எல்லாத்துலுயுமே இருப்பீங்களா
இல்ல மேம் இன்ஸ்டா இல்ல மேம்
அ சேரி சேரி
வாட்ஸ்அப் இருக்கு இன்ஸ்டா இல்ல ம் வாட்ஸ்அப்ல கூட எதுனா கால் பேசறதுன்னா பண்ணுவ மேம்
சரி சரி
மத்தபடி வந்து அந்த அளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ண மாட்ட யூட்டியூப்ல வேணா இந்த சைனாக்காரங்க எப்டி சாப்பாடு செய்றாங்க
அ
அது பாப்பே
ம் இது நல்லா ஐடியாவா இருக்கே
அதுக்கடுத்து சும்மா நியூஸ் பாக்கு மேம் டெய்லியு எதுனா போர் அச்சிச்சுன்னா
அ ஆ நம்ப ஃபோன்லயே இப்ப எல்லாமே வந்துருச்சு அப்டேஷன்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு அ அதுனால நம்ப வந்து எல்லாமே பாக்லா சாப்ட்டாச்சா
அ மேம் சாப்புட்ட மேம் இப்ப தா சாப்ட்டே காலை சாப்பாடே பன்னெண் பன்னென்றைக்கு தா மேம் சாப்ட்ட
ஓ லீவ்ன்றதுனால இன்னக்கி கொஞ்சோ ரெஸ்டா
ஆமா மேம் நேத்து டிராவல்லு அதுனால ரெஸ்ட் எடுத்து
சேரி சேரி இன்னிக்கு எப்போ காலேஜு இன்னிக்கு இனி எப்போ காலேஜு
காலேஜு இன்னு டேட் சொல்லல மேம் எப்ப ஓபன் பண்றாங்கன்னு
ஆ ஓகே ஓகே
அதுனால லீவ் உட்டா மட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துக்குவ ஏனா ஒ நைட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைக்கு போவ மேம் டீ சாப்புட்றதுக்கு
அ அதுவு ஒரு ஜாலி தா நைட் டைம்ல அவுங்க கூட பேய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வர்றது ஒரு ஜாலிதா இல்லியா
ம் டீ குடிக்கித்துத்தாகவே டென் கிலோமீட்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி போவாங்க கடைக்கு
சேரி சேரி
இந்த மவுண்டெயின் கிட்ட
அ
அந்த மாரி போ போயிட்டங்ன்னா ஒரு நைட்டு ஒன் ஓ கிளாக்கு டூ ஓ கிளாக்கு
சரி
அவ்ளோ நேரோ அங்கயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தா வருவங்க
அ இப்ப நம்ப இங்க நாங்க இருக்குற எடோ வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்றதுனால அ எங்ளுக்கு இங்க எல்லா வந்துட்டு இப்போ எல்லா மழ டைம் ஆயிடுச்சு இங் அ மழ வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளைமேட் எல்லா
ஆ
அங்க கிளைமேட் எல்லா எப்டி இருக்கு இப்போ அடிக்கடி கரண்ட்டு போறனால ஃபோனும் சார்ஜு அடிக்கடி போட்டு வைக்க முடியிறதில்ல
இங்க பக்கத்துலயே வீட்டுக்கு பக்கத்துலயே ஸ்கூல் வச்சிருக்காங்க
சேரி
அதுனால கரண்ட்டு அவ்ளோ சீக்கரத்துல கட் பண்ண மாட்டாங்க எங்க கட்டானாலும் எங்க ஏரியால கட் ஆவாது
சேரி சேரி
ஒரு ஸ்கூலு மார்க்கெட்ஸ்ல்லா நிறையா இருக்கு இங்க சுத்தி
என்ன ஓ
அதனால அவ்ளோ சீக்கிரத்துல கரண்ட் கட் பண்ண மாட்டாங்க பட் கிளைமேட் கூட இங்க கூலிங்கா தா மேம் இருக்கு ரைனிங்கு
ஓ அப்டியா சேரி சேரி நல்ல விஷயம்தான் அந்த மாறி இங்கயும் வந்து ட்டு கூலிங்கா தான் இருக்கு இன்னிக்கு காலையில இருந்து மழையா இருக்கு கொஞ்சம் கிளைமேட்டு்
ம்
ஆ ம் அதனால நாங்களும் அப்டே என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோனு தான் து ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா பாக்றதுக்கோ இல்ல அதைப்பத் அ ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனாலே நம்ப வந்து உடனே நம்ம இப்ப எல்லாம் ஃபோன் தான் எடுக்கறோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து லைப்ரரிக்கு போவாங்க புக்கு பாப்பாங்க ஃபோன் இல்லாத டைம்ல அ நிறைய லைப்ரரிக்கு போவாங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க அந்த படிக்கிற விஷயத்துல இருந்து நம்மளுக்கு அதுல இருந்தும் நம்ம நாலேஜ் நிறைய கெயின் ஆய்க்கிறோம் அ ஃபோன்லனான்னும் போது நம்போ ஒரு டைம் ஏதாவது ஒண்ணு படிப்போம் இம்பார்ட்டன்டா அதுக்கப்பறம் வேற ஏதாவது மெசேஜோ இல்ல ஒரு வீடியோவோ நம்மளுக்கு புடிச்சது வந்துருச்சுன்னா நம்ப அத விட்டுருவோம் அப்போ இப்ப நிறைய பேருக்கு வந்து எப்டி சொல்றது ஒரு புக்க பாத்து படிக்கிற ஒரு தன்ம வந்து குறஞ்சிட்டே வருது இல்லையா
ஆமா மேம் கன்பாஃர்ம்
அ அப்போ நீங்க இப்போ காலேஜ்ல படிக்கிறன்னும் போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து அ நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சிருக்கீங்களா
ஆ மேம்
அ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நீங்க நினைக்கறீங்களா நியூஸ் பேப்பர் எல்லாருமே படிக்கிறாங்கன்னு
இல்ல மேம் எல்லோருமே வந்து ஃபோன்ல பாப்பாங்க
ம் எல்லாருமே இந்த ஃபோன்ல தான் ம் ம் ம்
நீங்க ஹீல் ஸ்டேஷன்ல ஜாலியா இருப்பீங்க அப்டே
ஆமா ஹில் ஸ்டேஷனே ல்ல நல்லா ஜாலியாதான் இருக்கு ம் இங்க பழகுனவங்க திருப்பியும் வெளில அங்க கீழ வரவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்குப்புறம் திருப்பியும் மேல ஹில் ஸ்டேஷன் வரும்போ அவங்களுக்கே அந்த கிளைமேட் ஒத் துக்காது
ஹில் ஸ்டேஷன்லல்லாம் ஜாலியா நினைச்சா டூர் போக வேண்டிய அவசியமே இல்ல பக்கத்துலயே இருக்கும்
ஆமா அது ஒரு நல்ல விஷயம் ஆமா
நாங்க தான் எல்லா வரதா இருந்தா அதுக்கு ட்ரிப்பு டைமிங் போட்டுன்னு காஸ் செலவு
உம் உம் உம் அது ஒரு நல்ல விஷ்யொ இல்ல நம்ப எப்படின்னா இப்ப ஹில் ஸ்டேஷனும் போது நம்ப கொஞ்சம் அ போர் அடிக்குது நம்ப அப்டியே மெ அ அமைதியா ஒரு ஒரு காட்டுக்குள்ள அந்த மெரி ஏதாவ்து போறோம் அப்டின்னா அ அந்த எடத்துல எல்லா இருக்கும் போது எப்டி ன்னா நம்ப போனோனா சும்மா ஒரு காட்டுக்குள்ள போனாலுமே நம்ம எதையுமே பாக்க மாட்டோம் ஆனா இங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அ ஒரு சும்மா ஒரு முக்கா மணி நேரம் ஒரு மணி நேரம் டிராவல் தான் உம் அந்த டிராவல் குள்ள போயிட்டு வந்தாலே அ ஏ நம்ளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா யானை பாக்லாம் அ அப்புறம் ந திடீர்னு வந்து ஒரு டைகரே பாத்தர்லாம்
ஓ டைகரே வருது மேம்
ஆமா நம்ப அதையே பாத்தர்லாம் இப்ப இது சிறுத்த
ம் நீங்க பாத்துருக்கீங்களா மேம்
நா வந்து ஒரே ஒரு டைமு சிறுத்த நா கரெக்டா நாங்க கிராஸ் பண்ணுவோ ஓடிர்ச்சு அ அந்த டைம்ல நாங் கரெக்டா பாக்க முடியல ஆனா மானு மான் ஏகப்பட்டது இருக்கும் அம் மான் ஏகப்பட் டது அதுக்கப்புறம் யான இருக்கும் அ நாங்க வேற என்ன டிஃப்ரெண்ட் இப்ப தம்பி வந்து நல்லா கேமரா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால அவ அவன கூப்ட்டு போனோனா தூரமா இருக்க குருவிய கூட அவன் ஜூம் பண்ணி போட்டோ எடுப்
ஆமாங்க
கண்ணு அதோடைய கண்ணு அதோட மூக் க்கு அதெல்லாம் கலர்ஸு அதெல்லாமே இப்ப தூரத்துல இருந்து நம்ம க சும்மா குருவிதான அப்டின்னு சொல்லி போயிருவோம் ஆனா அந்த கேமரால எடு த்து பாத்ததுக்கு அப்புறம் தா தெரியுது ஓ இந்த இந்த குருவியில இவ்வளோ ஒரு அழகா இவ்வளோ கலர்ஸ் இருக் க்கா அப்படின்றது இல்லையா அவ்ளோ நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அத கம்மி பண்ணும்
ஆமாங்க
ஆ நீங்க இந்த மாரி போயிருக்கீங்களா ஏதாவது பண்ணியிருக்கீங்களா
இல்லங்க ஆ நம்மளுக்கு வந்து அந்த மாரி யாரும் கூட்டுன்னு போல எங்க மேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் நம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலே சும்மா சுத்தி பாக்குறேங்க
ம்
எங்க அவங்க சண்ட போடுறது தடுத்துடுறதுக்கே டைம் கரெக்டா ஆகுது மேம்
ஆமா அதுக்கே கரெக்டா இருக்கும் டைம் எல்லாம் ஆ
நா பெரியவ நீ பெரியவ
போனும் பண்ணனும் அப்டின்னு இல்ல
அதனால ஃப்ரெண்ட்ஸ் டூர்க்கே நா போறதில்ல மேம் இருந்தா கடைக்கு போன வாங்க ஒன்னா போயிட்டு ஒன்னா வரலாம்
ஆமா
ஏதோ ஒன்டே ட்ரிப்பா வண்டியில போயிட்டு வண்டில வந்தரலா
ஆ
இந்த லாங் டரிப் வேன்ல கூட்டு போது நெறைய இஷ் து மேம் அது வந்து சில பேர் நல்ல பசங்க ச பசங்க வந்தன்னா அவனுங்களால வந்து பஸ்ல ஒரே இஷூ ஆகு அது இல்லாம சில பேர் ஒத்துக்கவானுங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க
ம் ம் ம்
அதனால அவனுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவானுங்க இவனுக்கு ஒத்துக்காதாது
ஆ அ
ஒரே சண்டை வரு
ஆமா அ இதுமே ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜு நெறைய இருக்கு அப்டி இல்லயா
ஆ அதனால நானு எங்க கூப்பிட்டாலு நா போறதில்ல மேம்
ஓ போறதில்லையா எங்கிமே
நா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேனா டெய்லி டீ காஃபி குடிக்கிறதுக்கு போவே
ஆ
இங்கே டேம் இருக்கு மேம் பக்கத்துலே
செரி செரி
ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தா
ம்
நம்ம ஊர்ல டேம் இருக்கு
செரி
அழகா டேமுக்கு போயி்ட்டு
ஆ
ட்ரிப்பு போனன்னு சொல்லிற எல்லாரு வண்டி எத்துனுவாங்க டேமுக்கு போய் சுத்தி பாத்துட்டு வந்துலா
அவ்ளோதா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல அந்த மாரி இருக்கிற டைம்ல நம்ம இந்த மாரி ஒரு இது ஸ் பெண்ட் பண்லா ம் மத்த ப்டி வந்துட்டு நம்ம தூரமா போயி தா நம்ம எல்லாமே பண்ணுன்ட்டு இல்ல
ம்
நம்மக்கிட்டயே எங்காது போறதா இருந்தாலுமே சும்மா கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கறக்கு இப்போ நம்ம எப்டி போர் அடுச்சு உக்காந்துட்டுருக்கோ
ஆமாமா
செரி நம்ம இந்த இந்த விஷயத்த பத்தி நம்ம கண்டிப்பா இன்னொரு நாள் பேசலா
ஓகே மேம்
சரியா நம்ம வெளிய போறது ஓகே பை